ம் கேக்கவே இல்ல ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்
ஆ கேக்குது கேக்குது கேக்குது எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லாருக்கே அப்புற என்ன ரொம்ப வேலையில இருக்கீங்க போல
இல்லங்க வீட்டு வேலதான் வீட்ல சமைக்கிற வேல அப்டிதா ஆமா நீங்க ஏதோ வீடு கட்றீங்கன் கேள்விப்பட்ட
ஆமா ஆமா கட்டி முடிச்சுட்டோ இப்பதா கட்டி முடிச்சோ இப்பதா நானு வேலைல இருந்து ஃப்ரீயான
அப்டிங்ளா ஏன்னா அதுவே ரொம்ப நாள உங்களுக்கு வேல போயிட்டு இருந்தது தான வீடு கட் டி வேல போயிட்டு இருந்தது முடிஞ்ச்சா ஆ சேரி சேரி சிங்கிள் பெட்ரூமா எப்டி வீடு கட்டிருக்கீங்க
ஆமா ஓ நார்மலா எப்பவுமே இருக்கற மாரி ஒரு அத்தியாவசிய தேவைக்கு எப்டி தேவையோ அ அந்த அந்த மாரி கட்டிட்டோ
ஆ எப்டி கன்ஸ கொத்துநாரா இல்ல இன்ஜினியர் வச்சு அப்டி பில்ட் பண்ணீங்ளா
ஆ இன்ஜினியர வச்சுதா கான்ட்ராக்ட் குடுத்துட்டோ
ஓகே ஓகே எல்லாமே வா
ஆமா எல்லாமே நம்ம நேர்ல போய் பாத்துட்டு வந்துட்டுலா இருக்க முடியாது இப்ப இருக்கிற வாடக வீடு தூரோ
ஓ அப்டிங்ளா
ஆமா அப்டியே தெனமு போகணு வரணுனா முடியாது வேலைக்கு போகணு இதுவு பாக் அனுப்புணுனா முடியாது அதனால அவுங்ககிட்டய காண்ட்ராக்ட் குடுத்துட்டோ
ம் எவ்ளோ ஆச்சு மொத்தமா
ஆயிடுச்சு ஒரு இருவத்தஞ்சு கிட்ட ஆயிடுச்சு
ஓ சேர் சேரி
சொல்றது ஒண்ணு அது முடியறது ஒன்னா இருக்கு நாங்க பாத்த பாத்த வரைக்குனா செரி ஒரு பதினஞ்சு பதினெட்டுக்குள்ள முடிச்சிட்லா அப்டின்னு தா பாத் மதோ அது எங்கேயோ இழுக்குது இந்த வெல ஏறிடுச்சு அந்த வெல ஏறிடுச்சு அப்டின் சொல்லி அப்டியே எங்கேயோ போய் நிக்குது
ஓ செரி செரி
ம் நீங்களு வீடு கட்னுன் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல
ஆமா கட்டணு அதுதா செரி என்னது பாத்துக்கிட்டு இருக்கோ செ என்ன பண்லா அப்டின் சொல்லிட்டு
ம்
கட்ணுனா எல்லாத்துக்கு ப்ராப்பரான எல்லாமே வேணு அமௌண்ட விட அந்த இன்ஜினியரிங் ஒர்க் நம்ப கரெக்டா இருக்கணு நம்ம சொல்றத அவுங்க கேட்கணு
யார்
செட் ஆகணு செட் ஆகணு நமக்கு ஒன்னு கைய வச்சிட்ட பிறகு அவங்க சரியில்ல இவங்க சரியில்லன்னா என்னப் பண்றது அதுவேற பயமா இருக்கு ஒரு நாலு எடத்துல விசாரிக்கணுல ம் ஒரு நாலு எடத்துல விசாரிக்கணு அக்ரிமெண்ட்டுக்கு போய் வாங்கணு நறைய இது இருக்குல்ல எல்லா பண்ண வேண்டிதா இருக்கு அதா செரி
பாத்து பண்ணாலு வந்து அவுங்க ஏமாத்த வேண்டியது அவுங்க கடம அவுங்க ஏமாத்தடுறாங்க அந்த மாரி இருக்கு இப்போ காலமே சரியில்ல
ஆ அதனால ஒரு நாலஞ்சு எடத்துல விசாரிச்சு ஏமாற போறோ அதிக அமௌண்ட்ல இல்லாம கொஞ்சோ கம்மி அமௌண்ட்ல ஏமாறலாம்ல்ல
ஆமா இப்ப அப்டிதா பாக்க வேண்டியதா இருக்கு யாரு கம்மியா ஏமாத்தறாங் ஆன யார் அதிகமா ஏமாத்தறாங்கன்ற தா பாக்கணு யார் ஏமாத்த மாற்றாங்க யார் ஏமாற்றுவாங்கன்ற காலமே இல்ல இப்போ ஆமா
ம் ஏன்னா நம்ம அங்கியே இருந் நாங்க அங்கேயே இருந்து செட் பண்ணி பாக்குற மாரிதா என்ஜினியர்ட்ட விட்டாலு ஓ அங்கேயே இருக்கணு டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் அங்கயே இருந்து நைட்டு மட்டுதா வர மாரி வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி மார்னிங் அங்க போய் திரும்பி எல்லா வொர்க்கு பாக்கணு
ம்
அப்டிதா பிளான் போட்டிருக்கோ செரி பாக்கலானு தா செரி உங்கிட்டெல்லா ஒரு ஐடியா கேட்டா கிடைக்குமே ஏன்னா இப்பதா நீங்க கட்டி முடிச்சீங்க
ஆமா ஆமா
ம்
இது வந்து எங்க அப்பாவோட அப்பா அதா எங்க தாத்தா குடுத்த எடோ
ஓ அப்டிங்களா
ம்மா அதனால அ கொஞ்சோ தூரமா இருக்கு நம்ம வந்து சிட்டிக்குள்ள இருக்கோ
ம்
இது கொஞ்சோ சிட்டி யா தாண்டி போறதால நம்ம டெய்லி போயிட்டு வந்துட்லா இருக் க முடிற முடியறதில் இப்ப அங்கயே போய் இருக்கணும்னா வேலைக்கு போற முடியிலியே ரொம்ப
ஒன்னு இருக்கு ம் ம்
அதனாலதா வந்து இப்ப போறோ போய்ட்டு பாக்குறோ வரோ டெய்லி போற மாரி எங்களால முடியில அவ்வளோ தூரோ போய் போ போறதுக்கே டைம் ஆயிடுது பாதி நாள் முடிஞ்சுதுவே அங்க போறதுக்கு வர்துக்குன்றதே அதனால
மிச்சமாயிடு அதுக்கப்பறோ போய் அலச்சல் தா நம்ம அவுங்க வேல செய்யவு முடியாது எதுவு பாக்க முடியாது அவுங்க செய்றாங்களா லன்கூட போதுன் தோணு
ஆமா வெய்யில்ல பாக்குணுனா அது ரொம்ப கஷ் டோ அவுங்க வேல செய்றவங்களுக்கு பழகிடுச்சு ஏதோ பண்றாங்க நம்பளால அதெல்லா முடியாது
நம்ப ஒரு வீடு கட்டுறதுக்கு தா கத்துக்க வேண்டியதா இருக்கு எல்லாமே எப்டி எல்லா மெட்டீரியலுமே கான்ட்ராக்ட் டா இல்ல மெட்டீரியல்லா வாங் குடுத் தீங்களா திங்கஸ்
இல்ல எல்லாமே கண்ட்ராக்ட் கொடுத்துட்டோ இந்த அவுங்க வந்து கான்ட்ராக்ட் போட்டு குடுத்து ட்டாங்க இந்த இத்தன ரூபாவோட டைல்ஸ் அவுங்க போடுவா வாங்க இந்த இந்த சிமிட்டு போடுவாங்க அது இதுன்னு சொல்லிட்டு அவுங்க எல்லாமே கான்ட்ராக்ட் குடுத்துட்டாங்க அவுங்க கான்ட்ராக்ட்ல என்ன ம் எல்லாமேதா இத்தன ரூபாவோட கதவு குடுப்போ இப்ப தீ குடு செலெக்ஷன்க்கு நம்ள கூப்புடுவாங்க இல்ல இல்ல செலக்ஷன்க்கு நம்ள கூப்புடுவாங்க இப்போ கம்பி அப்டினா வந்து இ த்தன இன்ச்சு இத்தன எம் எம் கம்பி அப்டின்ட்டு சொல்லிர்றாங்க அது கரெக்டா போட்றாங்களான்ற து நம்மதா செக் பண்ணூ கம்பீன்றது வந்து அவுங்ளே போட்ருவாங்க அதலா ஒன்னுல்ல இப்ப கதவுனா அதுக்கு டிசைன் பாப்பாங்க இல்லையா அது வந்து நம்ப்ள கூ ப்புறாங்க அவுங்க கூப்ட்டு இந்த கட இந் நா ஒரு ரெண்டு மூணு கட காம்ச்சு இந்த கடைல வந்து நீங்க டிசைன் பாத்து சொல்லிருங்க அந்து அதுக்கேத்த மாரி அந்த வெலைல வந்துருமான்ட்டு அவ்ங் சொல்வாங்க அதிகபட்சமா அது இப்போ கொஞ்சோ இப்பருவ இருவதாய்ர்பா கதவு போட்றாங்க அப்டினா வந்து கொஞ்சா புடிச்சிருக்கு அப்டினா எக்ஸ்ட்ரா குடுக்குணு ஆமா ஆமா
நம்ளுக் கம்மியா புடிச்சிர்ந்தா அவு
ஆ ஹா ஆ ஹா அப்டி கெடையாது அந்த ரேஞ்சுகுள்ள நீங்க பாக்ணு அதோட கம்மியா எங்க இருக்குது ஃபஸ்ட்டு
கம்யால நம்ளுக் கம்யா புடிக்காத மனசு போனாலே பெருசாதா போகு
ஆமா ஆமா அதுவு சே கரெக்ட்டுதா ஆனா இருந்தாலு இப்ப அவ்ங்க வந்து இருவதாய்ர்பா குடுக்குறாங்கனா எப்டியு இருவதாரு இருவதாய்ரோ இல்லனா அதுக்கு மேல நீங்க அந்த மாரிதா பாக்றா மாரி இரு கு அதோட கம்மியா கெடையாது நீங்க சொல்ற கடைக்கு அவ்ங் கூப்ட மாட்டாங்க அதுவு பாக்கணு
அது ஒரு நம்ம அதலா முன்னாடியே பேசிக்கிணு எனக்கு தெரிஞ்ச கட இருக் கு எனக்கு அங்கதா புடிக்கு டிசைனு நாங்க பாத்து வச்ருக்கே நம்ம முன்னாடியே பேசிருக்குணு பேசஸ்தா இர்ந்தா
ஆமா அது அதலா நீங்க முன்னாடியே பேசிட்ருந்தா பரவால்ல நீங்க இல்ல நீங்க அவ்ங் கான்ட்ராக்ட் போட்டதுக்கு அப்றோனா என் உங்க பேச்சுலா எங்க அவ்ங்க கேக்க போறாங்க
அப்புடிதா மாட்டிக்கூடாது அதுனால்தா ஒரு நால் பேர் கட்னவ்ங்க கிட்ட கேட்டு என்னன் தெர்ஞ்சுகிட் டாதா எ உங்ளுக்கு அந்த வீடு செட் ஆய்டுச்சா எல்லாமே
ம் இல்ல இன்னு போல அடுத்த வாரந்தான் கிரகப்பிரவேசு வச்சின்ட்ருவே வெக்லான்ட்ருக்கோ
போறீங்ளா
ஆமா இப்ப வெயில் இருக்கு இல்லையா இந்த வெயில்ல யாரு எப்டி கூ ப்புறது இப்பதா ஸ்கூல்லா பசங்ளுக் தெறந்திருக்கு சேரி ஒரு வாரோ போட்டு
அதுக்கப்றோ வச்சுக்குலா
ஆமா ஆமா உங்ளு கூப்புடுவே நீங்க் கண்டிப்பா வர்ணு
ஆ கண்டிப்பா வர வீட்டு வேல்லா முடிஞ்சுசா எல்லா வேல்யு
ஆ எல்லா வேலயு முடிஞ்சிச்சு இப்ப ஒரு சின்ன சின்ன வேல அத என்ன சொல்றது இப்போ கேட் மெயின் கேட் டு போறது அந்த மாரி சின்ன சின்ன வேல இருக்கு அது முடிஞ்சிரு ஒர் ரெண்டு மூண் நாள்ல முடிஞ்சிரு அதுனால அ ஆ இங் நாங்க வந்து எல்லா வேல்யு முடி ச்ட்டு இப்போ கிரகபிரவேசோ பண்ணோ அப்டினா அடுத்த நாளே வந்து குடியிர்ற குடியிருக்கிற மாதிரி பாக்றோ இப்ப பாதி வேல முடிஞ்சிரு க்கு இன்னு கொஞ்சு வேல இருக்கு அப்டினா வந்து அது முடிச்ட்டு அதுக்கப்றோ வர்றதுக்கு ரொம்ப
டிலே ஆய்டுமோ இல்லகின்னா கேள்விப்பட்டவர்க்கு கிரகப்பிரவேசோ வைக்கணுனாலே என்னாச்சு ரெண்டு மூணு வேல பெண்டிங் இருக்கு பெண்டிங் இல்லாம வே வீடு பால் காசவே முடியாதுன் சொல்லி சொல்வாங்க
ம் நா அது நா கேள்விப்பட்ருக்கே ஆனா அ எங்கப்பா என்ன சொல்றாரு எங்க வீட்டுகார்லா என்ன சொல்றாருனா இப்போ எல்லாமே முடிஞ்சிர்ச்சுனா கிரகபிரவேச பால் காய்ச்சணுமா வந்துமா அப்டியே போய்ட்டு நம்ம ரெண்டு நாள்லயே மூணு நாள்லயே நம்ம வீட காலிப் பண்ணிட்டு வந்துருலாம் ஆமா வந்துட்டோம்னா இப்ப அங்க அந்த அந்த வீடு நம்மளுக்கு செட் ஆறதுக்கு கொஞ்சோ டைம் எடுக்கும் வேற
ஆமா பக்கத்துல நம்ம இத்தன வருஷமா இருந்த எடம் எப்டி பக்கத்துல செட் ஆகணும் எல்லா செட் ஆகணும் நமக்கு
ஆமா ஆமா எல்லாமே செட் ஆனுன்னு கொஞ்சோ டைம் எடுக்கும் சேரி நம்ம பொறுமையா போய்ட் ட்டு அது அதுவும் வந்து எல்லாம் சாமானும் ஏற கட்றோனா அது அதுக்கு மேல பெரிய வேல அங்கெந்து எல்லாமே பேக் பண்ணிட்டு வரணு இங்கெந்து எல்லாமே அ எங்கெங்க என்னென்ன வெக்கணுன்றதே ம் அது ரொம்ப பெரிய வேலயா அதுதா
ம் எங்க பஸ் ஸ்டாப்லா கிட்டதானா வாக்கபல் தானா இல்ல தூரமா இருக்கா
ஆமா என்ன ஒரு ஒன்ற கிலோமீட்டர் இருக்கு வீட்லந்து பஸ்ஸுக்கு ஆமா ஒன்ற கிலோமீட்ருனா கொஞ்சோ ஆமா ஆமா
ம்
அனால இப்ப நம்மக்கிண்டு ஒரு வீடு இருந்துச்சுன்னா செரி சின்னதோ பெருசோ வந்து ஒக்காந்துக்லா இப்ப வாடக வீ ட்லலா வாடக குடுக்குற மாரி இல்ல அப்டி இருக்காங்க அந்த ஓனருங்கல்லாம்
அய்யோ ஆமா இத பண்ணாதீங்க அத பன் சொந்தக்காரங்க ஏ வந்தாங்க இந்த வீட்டுக்கு ஏ இவ்ளோ சொந்தக்காரங்க இரு க்காங்க அப்பிலா கேள்வி கேக்குறாங்கங்க
ஆ சொந்தக்காரங்க வரக் கூடாது தங்க கூடாது பத்து மணிக்கு மேல லைட் ட்டு போட கூடாது அது இதுனு என்னெனமோ சொல்றாங்க ஆ தண்ணி வேற
கூட ஆ
அனால இப்ப நம்மளுக்குன்னு வீடு இருந்துச்சுனா நம்ளே செலவு பண்றோ நம்ளே இது பண்றோ யாரு நம்ள கேக்க போறதில்ல
ம் நம்ப இஸ்டோ நம்ப தா ராஜாங் வீட்ல வாழ்ந்துக்க வேண்டியதுதா
ஆமா இங்க அப்டி இல்லியே நம்ப காசு குடுக்குறோ நம்ம கரண்ட்டுக்கு காசு குடுக்குறோ தண்ணிக்கு காசு குடுக்குறோ மொற வாசல் காசு குடுக்குறோ எவ்ளோ என்னத் தா இருந்தாலு இது பண்ணக்கூடாது அத பண்ணக்கூடாது இன்னு கேட்டா பசங்க வந்து செவுருல கிறுக்க தா செய்வாங்க போ போது எ சுண்ணாம்பு அடிச்சு குடுத்துட்டு தா போன்னு சொல்லுவாங்க சேரி அதயு பண்றோ ஆனா அப்யு சொல்லிட்டேருக்காங்க கிறுக்க கூடாதுன்னா கொழந்தைங்கனா பண்ணதா செய்யு நம்ம கொழந்தைங்கள பாத்துனேவா இருக்க முடியு
ஆ அதெல்லா எங்க இவுங்கொஞ்சோ நம்பவீடுனா நம்ப எத்னவாட்டிவேணா கிறிக்கிலா நம்ளே பெயிண்ட்டச்சுப்போ பெயிண்ட்டடிக் க்காம கூட அத ஓவியமா வச்சுப்போ
ஆமா எங்க அதனால சேரி நமக்குன்னு நம்ப ஒரு சின்னதா வீ ய குடிசயோ ஏதோ ஒன்னு கட்டிட்டு வந்துட்டோ அப்டின்னா நம்ப நம்பதா ரா ராஜா நம்பதா மந்திரி அப்டின்ற மாரி நம்ப சந்தோஷமா இருந்துட்டு போய்ல்லா
ம் கரெக்ட்டு நீங்க சொல்றது அதனால நாங்களு வீடு கட்ல பாத்துகிட்டுருக்கோ சேரி ஒரு நாலு பேர விசாரி க்க நானே உங்களுக்கு கால் பண்ணணு சேரி என்ன நீங்க கட்டிட்டீங்களா என்ன பண்றீங்கனு கேக்ணுனு நெனச்சிட்ருந்தே
ம் ம் இப்ப தா வேல முடிஞ்சது அதனால நா‌ நடுல இப்ப யாருக்குமே வந்து கான்டக்ட் பண்ணவே முடில சேரி ஒரு வேல முடிஞ்சதுக்கப்றோ தா ஆமாம்மா
ம் ம்
நீங்களு சீக்ரமா அ வீடு கட்ட ஆரம்பிங்க ஆரம்பிச்சாதா ஏனா எ நம்ப சொல்ற டைம் ஒண்ணு முடிக்கிற டைம் வேறயாருக்கு
அதுனா உண்ம நம்ப வந்து ஒரு மூணு மாசத்துல முச்சு நாலு மாசத்துல முச்சுணுனு நெனைப்போ நம்மகிட்ட என்ன அப்ப என்ன சிச்சுவேஷன் இர்க்கு
ம் ம் அப்ப மழக்கா மழ வரு மழனா வீடுக நின்னுடு தண்ணி நிக்கிதுன் சொல்ட்டு வேல நிற்த்துவாங்க ஆமா
எல்லாமே பாக்கணு சேரி நல்லா பாத்துட்டு கட்லா ஒர் நாலு பேர்ட்ட கேக்கலா அப்டின் சொல்லி யோச்சுட்டேரிக்கோ அத பத்தியே சேரி நீங்களு ஒரு நல்ல ஐடியா தா குட்த்துருக்கீங்க ம் நீங்க கட்னா அவர் இன்ஜ்ஜின் அவுரு நம்பருந்தா கூட எங்ளுக்கு அனுப்புங்க நாங்க அவுருக்கிட் யு பேசி பாக்குறோ செட்டாயிந்தா அவர வெ ச்சு கூட பாத்துக்லா
ஆமா செட் ஆச்சுனா நீங்க அவுங்கள வெச்சே பாத்துக்கோங்க இல்ல நா ரெண்டு மூணு பேர்கிட்ட இன்னு விசாரிங்க நல்லதுதா விசா ரிச்சு பண்றது
ஆமா ஆமா இல்ல எல்லார்கிட்யு நம்பர வாங்கி வெச்சு எல்லார்ட்யு பேசி‌ யாரு து கம்மியா வருதுன் சொல்லி பாப்போ பாத்துட்டு
ம் பாத்துட்டு முடிவெடுங்க குடும்பத்தோட உக்காஞ்சி பேசுங்க
ம் சேரி சேரிங்க
சேரி சேரிப்பா நீங்க பாத்து நீங்க சொல்லுங்க ம் நா வந்து நம்பர் அன்ப்ச்சு வெக்கிற உங்களுக்கு ம் செரிங்க அ
அ